இன் ஆடியபிள் இப்போ நம்ம பேச போற டாபிக் ஆன்லைன் கிளாஸ் வெஸ்ஸஸ் காலேஜி கிளாஸ் ஓகே ஏ ஒரு விஷயோ டிஸ்கஸ் பண்ணனு நீ பேண்டமிக் டைம்ல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேனா நா பேக்டு ஸ்கூல் வி இ எது வந்து பெட்டரு நீ ஃபீல் ஆகுது ஏ கேட்குறேன்னா நா வந்து உண்மயா சொல்லப்போனா சில நேரோ வந்து ஆன்லைன் கிளாஸ் மிஸ் பண்ணுவே ஃபரீடம் இருந்துச்சு ஹோம்ல கம்ஃபர்டபுளாவந்து நா வந்து பண்ணே பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க காலேஜ் கிளாஸ் தா வந்த நல்லா இருக்குன்வாங்க ஒனக்கு எது ஃபீல் ஆகுது
ஐயோ அது ரொம்ப மெஸிவ் ஃபீலிங் கா ஆன்லைன் கிளாஸ் டைம்ல ஃப்ரீடமா இருந்து சேரி பட் ஆனச்லி காலேஜ் பேக் ஆனபோது ரியலைஸ் பண்ண நா ஆன்லைன் கிளாஸ்ல ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தே இன்ட்ராக்சன் இல்ல பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல கேம்பஸ் லைஃப்ல்ல அது எல்லா இம்பாட்டன்ட்டா இருக்குல ஜஸ்ட் தேரிய ஸ்கிரீன்ல பாத்த பஸ் டைம் பாஸ் ஆகுது ஆக்சுவலி லேர்ன் பண்ணணோனா டவுட் வருது ந உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல ஸ்பெசிஃபிக் தோழி என்ன பெட்டரா ஃபீல் ஆகுது
பேசலானா கம்ஃபட் அன்ட் ஃபிளெக்ஸிபிள் தா மெய்னா சொல்லுவே மார்னிங் எயிட் ஓ கிளாக் கிளாஸ்க்கு ஃபாஸ்ட்டா வந்து ஹோம்ல்ல ஹோம்ல்ல பெட்ல்ல படுத்துக்கிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவே ட்ராவல் டைம் வேஸ்ட்டு ஆகல எனர்ஜி சேவ் ஆக து மிஸ்ட்டு கிளாஸ இருந்து ரெக்காட் வீடியோ இருக்கு அப்பறோ வந்து நெறய டைம் வந்து ஓன் பிளேஸ்ல லேன் பண்ணலா கான்செப்ட் தெரியலன்னா பாஸ் பண்ணுவே ரீவைன் பண்ணி திரும்பிய அகைன் பாத்துப்பே காலேஜ் கிளாஸ்ல ப்ரொபசர் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியலன்னு கேட்டா ஆக்வர்டா ஃபீல் ஆகுது ஆன்லைன்ல தட்ஸ் ப்ரஷர் இல்லேல உ
ஃப்ளெக்ஸிபிலிட்டி அன்ட் ரெக்கார்டர் வீடியோஸ் பாயிண்ட் வேலிடாக இருக்கு ரீவைண்ட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு டிஃபிகல்ட் கான்செப்ட் ரிப்பீட்டட்லி பாக்கலா ஓன் பேஸ் ல லேன் பண்லா தட்ஸ் ஜென்யூன் அட்வான் பட் அட்டணன்ஸ் பத்தி பேசுவோ ஆன்லைன் கிளாஸ்ல அட்டணன்ஸ் மார்க் பண்ணுவோ கேமரா ஆஃப் பண்ணிடுவோ ஆக்சுலி படிக்கிறோமோனு கொஷின் இருக்கு நா ஹானஸ்ட்டா சொல்வே ஆன்லைன் கிளாஸ்ல கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஃபோன்ல அதர் திங்ஸ் பண்ணுவே கிளாஸ் பேக்ரவுண்லனா னா ஆகு ஆக்சுவல் லேர்னிங் ஆகல காலேஜ்ல ஃபிசிக்கலி இருக்கும்போது அட்லீஸ்ட் ப்ரெசன்ட்டா இருப்பே கொஞ்ச நேரோ அப்சார்பகிடு
ஆனஸ்ட்டா சொன்னா அது ரொம்ப கரெக்ட் தா கேமரா ஆஃப் பண்ணிட்டு அத திங்ஸ் பண்றது காமனா இருந்துச்சு பட் அது டிசிப்ளின் ப்ராப்ளம் தா ஆன்லைன் கிளாஸில கில்டினே இல்ல ஸ்ட சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனிவலா அட்டென்டிவ்வா ஆன்லைன் கிளால அட்டென் பண்ணுவாங்க செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா ஆன்லைன் கிளாஸ்ல எஃபெக்டிவா இருக்கு வீக் டிசிப்ளின் இருந்த எனி ஃபார்மெட் வேஸ்ட் ஆகுது காலேஜ் கிளாஸ்ல ஃபோர்ஸ் ஸ்டீட் பண்ணுவோ பட் மென்டலி ஆப்செண்ட்டா இரு இருப்பாங்க ரொம்ப இருக்குறவங்க ஃபோன் வச்சு ஒக்காந்து ஃபோன் பாப்பாங்க ச சில பேர் தூங்குவாங்க ஆன்லைன் கிளாஸ்ல எவ்வளோவா பெட்ரு இருக்கு
தட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட்டு ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மெண்டலி ஆப்சன்ட் தட்ஹப் தட் ஹேப்பன்ஸ் இன் காலேஜ் கிளாஸஸ் டு பட் காலேஜ் க்ளாஸ்ல ப்ரொஃபஸர் டைரெக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கு கொஷின்ஸ் கேக்கலா டவுட் கிளியர் பண்லா ப்ரொஃபஸர் எக்ஸ்பெரஷன் பாத்து கான்செப்ட் அண்டஸ்டாண்ட் பண்ணலா ஆன்லைன்ல சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுவோ ரெஸ்பான்ஸ் டிலே ஆகுது தட் ரியல் டைமில் இன்ட்ராக்க்ஷன் மிஸ் ஆகுது ப்ளஸ் ப்ரொஃபஸர் பாடி லாங்குவேஜ் ஸ்டோன் சர்டைன் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டாக இருக்கும்ன்னு ஃபிஸிக்கலி பாத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்லா ஸ்க்ரீன்ல அது கன்வே ஆகாதுல
இன்ட்ராக்ஷன் பாயிண்ட் ரொம்ப வேலிடா லேப் கிளாஸஸ் பத்தி பேசுவோ ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் ஆன்லைனில் எப்டி பாசிபிள் சர்க்யூட் கன்டே கனெக்ட் பண்ணுவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோ எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவோ அது விர்ச்சுலே பாசிபிளா நா ஆன்ல கிளாஸ் அ லேப் அ அட்டன் பண்ண விர்ச்சுவல் ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க பட் ஆக்சுவலி எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியோ ஆன்லைன்ல அது கம்ப்யூ ட்டமிஸ் ஆகுது
லேப் கிளாஸ் பாயிண்ட் சூப்பரா சொல்கிற விர்ச்சுவல் சிமுலேஷன் அண்ட் ஆக்சுவல் லேப் வந்து கம்பரிசனே முடியாது ரெஜிஸ்டர் ஹேண்டில வச்சு சர்க்கயூட் கனெக்ட் பண்ணுவோ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோ தட் டேக்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரைன்ல டிஃப்ரெண்டட்லி ஸ்டோர் ஆகுது விர்ச்சுவல் லேபில கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோ பட் ரியல் அண்டர்ஸ்டாண்ட் வராது எக்ஸாமில தியரி கேட்கலா பட் இண்டஸ்ட்ரியில ஆக்சுவல் ஸ்கில்ஸ் வேணு ஆன்லைன் எஜு கேஷன் தட் ப்ராக்டிக்கல்ல கேப் கிரியேட் பண்ணுறது தட்ஸ் சீரியஸ் டிஸ்அட்வான்டேஜ்
ப்ராக்டிக்கல் கேப் த தறரியல் ப்ராப்ளம் த்ஏரி ஆன்லைன்ல லேர்ன் பண்ணலா பட் அப்ளிகேஷன் காலேஜ் தா பாசிபிள் நௌ மென்டல் ஹெல்த் பத்தி பேசுவோ ஆன்லைன் கிளாஸ் டைம்ல ஐசோலேஷன் ஃபீல் பண்ணே ஹோமில இருந்து கிளாஸ் அட்டென் பண்ணுவோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ராக்டிவ் பண்ணுறது இல்ல கேம்பஸ் எனர்ஜி இல்ல ஒரு பாயிண்ட்டில ரொம்ப லோண்லியா ஃபீல் ஆகுது ரொம்ப லோன்லியே ஃபீல் ஆகுது சோசியல் கனெக்ஷன் இப்ப லேர்னிங் குரூப் டிஸ்கஷன் அதெலா ஆன்லைன் கிளாஸ்லா மிஸ் ஆகுது மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது சீரியஸ்லி
மென்டல் ஹெல்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டு ஆன்லைன் கிளாஸ் டைம்ல டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரிசர்ச் சொல்லியிருக்கு ஹியூமன் பீயிங் சோஷியல அனிமல்ஸ் தா இன்ட்ராக்ஷன் கனெக்ஷன் பிலாங்கிங் ங்க அது நெசசரியில்ல காலேஜில கேன்டீனில சீட் உட்காருவோ ரேண்டம் கான்வர்சேஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகு கேம்பஸ் வாக் பண்ணுறது ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கு ஆன்லைனில ரூம்ல ஸ்டக் ஆகி இருப்போ நாலு வர்ஷ் நாலு செவரத்துக்குள்ளே போர் அடிக்கும்ல மென்டல் வெல்பீயிங் வந்து ஃபிசிக்கல் என்வால்மெண்ட் தா மேட்டர்
கேன்டீன் கான்வர்சேஷன் பத்தி சொன்னா காலேஜ் லைஃப்ல பெஸ்ட் மெமரிீஸ் கேன்டீனல கிரியேட் ஆகுனது தா கிளாஸ்ல தெரியாத திங்ஸ் கேன்டீன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோ அ பியூர் லேர்னிங் நேச்சுரலா ஆகுது சம் ஒன் கான்செப்ட் வெல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணே எக்ஸ்பிளைன் பண்ணுவே தட் பியூர் டீச்சிங் எஃபெக்டிவாக இருக்கு ஆன்லைன் க்ரூப் ஸ்டெடி ட்ரை பண்ணோ பட் டெக்னிக்கல் இஸ்யூஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாப்ராப்பரா ஒர்க் ஆகல காலேஜில் லைப்ரரி ஸ்டெடி ஹால் கேன்டீன் எல்லாமே வந்து ந்து எவ்ரிவேர் ஆர்கனிக்கா லேர்ன் ஆகுது
ஆர்கானிக் லேர்னிங் வந்து பர்ஃபெக்ட் வேர்டு காலேஜ் என்வரான்மெண்ட் இட்ஸொல்ஃப் லேர்னிங்க்கு கண்டெக்டிவா இருக்கு லைப்ரரியில இருக்கு போது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டடி மூட் வருது ஸ்டடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாரு பத்து மோட்டிவேஷன் வருது ப்ரொஃபசர் ஹால்வேல கேட்டு டவுட் கிளியர் பண்லா அந்த இன்ஃபார்மல் லேர்னிங் மூமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கு ஆன்லைன்ல அது எல்லா பாசிபள் இல்ல பட் காஸ்ட் பத்தி பேசுவோ ஆன்லைன் எஜுகேஷன் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு ட்ராவல் ஹாஸ்டல் மெஸ்ஸு அதெல்லா சேவ் ஆகுது ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க ஃபினான்ஷியலி வீக் ஸ்டூடெண்ட்ஸ்கு ஆன்லைன் எஜுகேஷன் ஆக்சஸ் கே கொடு தாட்ச்
ஆகஸிபிலிட்டி பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்லைன் எஜுகேஷன் டெமோ்ராட்டிக் பண்ணுச்சு ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க டிஸ்பிலிட்டி இருக்கிறவங்க ஒர்க்கிங் ஸ்டூடண்ட்ஸ் அதுெல்லாமே பாசிபிள் ஆச்சு ஜியோகராஃபி பேரியர் ரிமூவ் ஆச்சு வேர்ல்ட் பெஸ்ட்டு ப்ரொஃபஷர் லெக்சர் யூடியூபில கோ குறைசால ஃப்ரீயா கிடைக்குது தட் எல்லாமே வந்து சூப்பர் காலேஜ் எஜுகேஷன் பத்தி எக்ஸ்பென்சிவ் பத்தி நாட் எல்லாராலயு வந்து காலேஜ் எக்ஸ்பென்ஆஃபர் பண்ண முடியாது ஆன்லைன் எஜுகேஷன் தட் கேப் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கு கம்ப்லீட்லி நெகட்டிவ் டிஸ்மிஸ் பண்ணுவது ஃபேர் இல்ல
அப்சல்யூட்லி ஆக்சஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆன்லைன் எஜுகேஷன் வின்ஸ் கிளியர்லி ஹைப்ரிட் மாடல் பத்தி யோசிச்சு பார்த்து காலேஜ் இன்பர்சன் ப்ராக்டிக்கல்ல அன் இன்ட்ராக்ஷன் கிடைக்கு ஆன்லைன் ரெக்கார்டர் லெக்சர்ஸ் ஃபார் தியரிவிஷன் தட் காம் காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டா இருக்கு சம் காலேஜஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஃப்ளிப் கிளாஸஸ் மாடல் ஆன்லைன் தியரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுவோ காலேஜ் டிஸ்கஷன்னான பிராக்டிகல் பண்ணுவோ தே போத் அட்வான்டேஜஸ் செக் பண்லா
ஹைபரட் மாடல் ஐடியா சூப்பராக இருக்கு பெஸ்ட் ஆஃப் ஒர்த் வேர்ல்டுமே ஆன்லைனில ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் ரெக்கார்டட் கண்டன்ட் காலேஜில இன்ட்ராக்ஷன் அண்ட் ப்ராக்டிகல் கம்பைன் பண்ணுவோ நா ஐடியல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்யூச்சர் எஜகேஷன இது மாரி இருக்கும்னு ஃபீல் ஆகுது கோவிட் பேண்டமிக் சில்வர் லைனிங் ஆன்லைன் எஜகேஷன் டூல்ஸ் டெவலப் ஆச்சு ப்ரொஃபசர் கூட டீச் ஆ ஆகிடுவானு ஸ்டூன்ட்ஸ் கூட செல்ப் லேர்னிங் அப்ட டெவலப் பண்ண ஆச்சு இன்னிக்கி நம் ஆன்லைன் கிளாஸ் அண்டு
பேண்டமிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேல்யூபுளா இருந்துச்சுடா சேலஞ்சஸ் இருந்தாலுஅடாப்டபல் அடாப்டபிலிட்டி லர்ன் இருக்கு செல்ஃப் டிசிப்ளன் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் அது எல்லா ஆன்லைன் கிளாஸ் பீரியடுல டெவலப் ஆகிடுச்சு தோ ஸ்கில்ஸ் நௌ காலேஜ்ல ஹெல்ப் ஆகுது பட் ஃபார்மெட்ஸ் தாட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் கொலாப்ரேஷன் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் ஆன்லைன் டீச்சர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் லர்னிங் கம்ப்ளீட் இன்ஜினியரிங்காக ஆகபோத் நெசசரி தா
நீ கரெக்டா எல்லாத்தையு சொன்னே இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ஸு அப்புறோ வந்து காலேஜ் காலேஜ் லைஃப் பத்தி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்னோ ஓகே டைம் ஆயிடுச்சு பாய்
ஓகே பாய்
பாய்